ஹலோ ஹலோ பேசுறது கேக்குதா
ஆ கேக்குதுங் தோழி
அப்பற என்ன பண்ணிட்ருக்கீங்க கேக்குதுங்க கேக்குதுங்க நல்லா கேக்குதுங்க உங்களுக்கு கேக்குதா
ஆ கேக்குது நல்லாருக்கீங்களா ஆ தெளிவா கேக்குது நல்லாருக்கீங்களா
நல்லார்க்கோ நீங்க எப்புடி இருக்கீங்க
ஆ நல்லாக்கே தோழி வீட்ல எல்லா எப்டி இருக்காங்க ஆ எல்லாரு நல்லாருக் காங்க ஆ பிள்ளைக எப்டி இருக்காங்க
எல்லா நல்லாருக்காங்க சாப்ட்டாச்சிங்களா
ஆ சாப்ட்டோ
அப்டியா ஆ சாப் டோ சாப்ட்டோ சேரி கொஞ்ச நேரோ சும்மா பேசிட்ருக்கலா அப்டின்தா கூப்
ஆ ஆ ம் பேசி ரொம்ப நாள் ஆச்சுல்ல
ஆமா ஆமா உங்க ஆமா உங்க ஊர் திருவிழாலா நல்லபடியா முடிஞ்சுதா
ஆ முடுஞ்சு நீங்கதா வரேன்ட்டு வர்ல
ஆமா ஆமா நாங்க இங்க இருந்து யோசிச்சுகிட்டே இருந்தே ஐயோ நம்ம எப்டி எல்லா இருந்தோ ஆ ஊருக்கெல்லா போக முடியாம போயிர்ச்சே வெயில் தாக்க வேற ஜாஸ்தியா இருந்துச்சே அதனால ஊர் சை போ முடியாம போயிட்ச்சே அப்டின் சொல்லி ரொம்ப ஆ ஃபீல்
எங்களுக்கு இங்க பரவால்ல வெயிலு நீங்கதா வெயில்ல ரொம்ப கஷ்டப்பற்றீங்க ம் வந்துருக்கலா திருவிழாவுக்கு வந்துருந்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு நாள் நல்லா இருந்து போயிர்ந்துக்கலா
ஆமா பழைய நினைவுகள்ளா வரு அங்க வந்தாதா எங்களுக்கு அது நெனச்சு ஒரு பரவசம் ஒரு சந்தோஷ் ஷம் அப்டியெல்லா இருக்கு அப்றம் ஆமா சின்ன வயசுல நானு ஆம்மா சின்ன வயசுல நா வெளையாண்ட அதல்லா யோசிச்சு பாத்தே
பிள்ளைங்கல்லா ஒன்னா சேந்து சுத்துனது ஆ எல்லா ஜாலியா இருப்போ ம்
அதுதா நம்ம வெளையாண் வெளையாட்டெல்லா உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா சம்பா அப்டின் சொல்லிட்டு ஒரு வெளையாட் டு வெளையாடுவோ அதாவது வீட்ட சுத்தி
வான் அது எனக்கு ஞாபகம் இருக்கு அது எப்டி மறக்கு அ லீவ் விட்டாலே எல்லாரு குஷியாயிடுவோ எல்லாரு ஒன்னா சேந்து வெளையாட்றது காரியம் மண்ணு சம்பா ஆ நொண்டி வெளையாட்றது தொட்டு வெளையாட்டு இதல்லா எப்டி மறக்க முடியு
ஆம்மா நம்ம நலல்ல ஓடி ஆடி வெளையாண் டோ அந்த வீ அப்பெல்லா இருக்கிற வீட்டுகள்ல சுத்தி என்ன பண்ணுவோ இந்த புளியெல்லா ஹலோ கேட்குதுங்ளா
அம் ஆ கேக்குது கேக்குது கேக்குது தென் உங்களுக் கேக்குதா
ஆ கேக்குது கேக்குது இதப் புளி கரச்சி அம்மாவுங்கல்லா கிச்சன் வழியா பின்னாடி ஊத்தி வெச்சிர்ப்பாங்க அதுல போய் அந்த புளியா முத்துன்னு சொல்லுவோ அதெல்லா எடுத்துட்டு வந்து அப்டியே க காரைல அப்டியே எ தேய்ச்சிட்டு புளியங்கொட்டைய தேச்சு
அ அதா அதா சம்பா வெளாடுவோ அதல்லா மறக்க முடியுமா நம்ம
அப்றோ வந்து என்ன பண்ணுவோனா ஸ்கூல் போம்போது பாத்தீங்கன்னா பாட்டி கொய்யாப்பழம் வித்துட்டு இருப்பாங்க அப்றோ கம்பரக்கட்டு வித்து ட்டுருப்பாங்க அப்றோ இதல்லா ஒர்வா ரெண்ருவாய்க்கு வாங்குவோ இப்பல்லா ஒரு ரூபா ரெண்டு ரூவாய்
ஆமா கம்பரக்கட்டு ஒர்வாய்க்கு அஞ்சு மிட்டாயி ம் அதல்லா வாங்கி சாப்டுவோ இப்பல்லா கம்பரகட்ட எங்க இருக்குன்னே தெரில அந்த மாரி ஆயி போச்சு கம்பரக்கட்டுனா என்னன்னே தெரியாத மாரி ஆச்சி புளி ம்
பழைய முட்டாய்னு சொல்லிட்டு மறுபடியு ஃபேமஸா வித்துட்டு வருவாங்க எங் எங்களுக்கு வந்து ட்டு எல்லா இருவது ரூபா பொருள் அப்டின்னு வித்துட்டு வர்றதில்ல பாத்தீங்கன்னா அ பழைய மிட்டாய் அப்டியெல்லா சொல்வாங்க தேன் மிட்டாய் கம்பரக்கட்டு அப்றோ இன்னொன்னு ஜீரக மிட்டாய் ஆ அப்டியல்லா வித்துட்டு வருவாங்க இதல்லா சொல்லும்போது
பழோ எழந்த வட அ
ஆமாங்க இதெல்லா வித்துட்டு வருவாங்க இங்க அப்றோ நம்ம ஒரு சேட்டங் கடன் சொல் ட்டு அந்த சேட்டங்கடைல ஒரு ஹார்லிக்ஸ் மிட்டாய் சாப்டுவோ உங்களுக்கு ஞாபகோ இருக்கா
ஆ அதல்லா உங்களுக்கு ஞாபகோ இருக்கா ஆ அப்றோ நம்ம அ பம்பாய் தாத்தான்னு சொல்ட்டு தாத்தா ஜவ்வு மிட்டாய் வாங்கி வித்துட்டு வருவாங்க தெரிமா நமக்கு கைல வாட்செல்லா கெட்டி விடுவாங்க
ஆமாமாமா ஆமா அந்த மிட்டாய் ஆ ரொம்ப ஞாபகோ இருக்கு அது சோன் பப்படி அப்றோ பஞ்சு மிட்டாய் அ அப்றோ இந்த பத்து காசு மிட்டாய்
கடல முட்டாயி பொட்டு கடல முட்டாயி பொறி உருண்ட ம் இதெல்லா வித்துட்டு வருவாங்க
ஆமாங்க இப்பல்லா அப்டி இப்ப வந்து ஃபேமஸ்ஸா இப்ப என்ன பண்றாங்கன்னா அந்த மாரி புதிய கடைகள்ல்லா போடறாங்க பலழய அ ஸ்நாக்ஸ்சு ன்ற மாதிரி போட்டு பழைய மிட்டாய் வகைகள்னு சொல்லி போட்டு அ நெறையா விக்கறாங்க இப்ப அது வந்து ஒரு ஃபேமஸ்ஸா பண்றாங்க எல்லாரு வாங்கி சாப்பர்றாங்க ஏனா நம்மள மாரி இருக்கறவங்களுக்கு வந்துட்டு அந்த பழைய நினைவுகல்லா வரும்போது அதெல்லா வாங்கி சாப்புண்ணு ஆசையா இரு இருக்குல்ல ஆ அப்படி யாருக்கு நம்மள மாதிரி நைன்டின் கிட்ஸ்சுக்கு தோணி இருக்கும் போலிருக்கு நைன்டி கிட்ஸ்க்கு ம் அதுனால்தா அப்டியெல்லா வாங்கி சா
ஆ அந்த முட்டாயல்லா இப்ப திரும்ப வருதான்ந்தாலு அந்த மாரி நம்ம ஸ்கூல் படிக்கும்போது ஒருவாக்கி ட்டு இன்ட்ரவெல்யெல்லா போய் வாங்கி சாப்டுவோ ஸ்கூல் முடிஞ்சு வரும்போதுதா நடந்து வருவோ நம்ம நடந்து வரும்போதெல்லா நெறையா பூவெல்லாம் பறிச்சிட்டு அப்டியே ஒரு ஆறு கோல்ல அந்த ஆத்துல கொண்டு வந்து அந்த பூவெல்லாவுடுவோ அப்ப யாரோட பூ முன்னாடி போகுது அப்டில்லா பாத்து நம்ம ஆ ஒரே ஜாலியா என்ஜாய் பண்ணிப்போ நா ஆ ஆ
இந்தப் பக்கமா பூவ போடுவோ அப்புறோ ஓடி போய் பாலத்துக்கு அந்த பக்கமா அந்த பூக்கள் போகுதான் பாப்போ
இது அ
அப்படி பாப்
அதா அதா
அப்புறோ அங்க நடந்து வரும்போது ஆம்மா பேபி சட்ட கடன்னு சொல்லி ஒரு சொ அவர்ஸ் அவரு கடைல வந்துட்டு ஆ என்ன ஒரு ரூபாய்க்கி கடல வாங்கி சாப்புடுவோ ம்
பச்சப் பட்டாணி ஆ அதெல்லா வாங்கி சாப்டுவோ ப்ப அதெல்லா வாங்கி நடந்து சாப்பிட்டே வருவோல
ஆம்மா நடந்தே ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு அதெல்லா
சாப்ட்டுட்டு அந்த பாலத்து வழியா நடந்து வருவோ ம் அதெல்லா ஒரு ஜாலி நம்ம நம்ம ஃப்ரெண்டுங்க எல்லா நா எலக்டியூஷன் போய்ட்டு ஆ
ஆ ஆம்மா அது கிலோ கிலோவா வாங்கி சாப்ட்டாலு அப்ப நம்ம அந்த ஒரு ரூபாய்க்கி ஒரு சின்ன பாக்கெட்டு
ஆ
ஞாபகோ இருக்கு சொல்லுங்க
ஆ ஆ ஞாபக இருக்கு ஞாவோ இருக்கு அ இல்ல நம்ம டியூஷன்லா போவோல்ல ஞாபகோ இருக்கா உங்ளுக்கு
ஆம்மா ஞாபகோ இருக்கு சொல்லுங்க ஏதாது ஞாபகப்படுத்துங்க
அப்ப எல்லாரு ஒன்னா போவோ நைட்டு எல்லாரு பயமுறுத்தியிலா வெளாடுவோ ஞாபகோ இருக்கா வர்ற வழில
ஆ ஞாபகோ இருக்கு ஆமா என்னோட ஃப்ரெண்ட்டு ஒருத்தி என்ன பண்ணுவா பேக்கெட்ல வந்து அரிசி அல்லி போட்டு அப்டியே அந்த செடிகள்க் உள்ள தூவிவுட்டுருவா வுட்டுட்டு ஐயோ செடியிலருந்து ஒரு சத்தோ வருதுன் சொல்லி
ஆ
அப்புறோ செடில இருந்து சத்த வருதுன் சொல்லி ட்டு ஓடி ஆம்மா ஓடி திரும்பி டியூஷன் மிஸ் வீட்டு கே ஓடிடுவோ அந்த இருக்குல மேல யாராவ்து நின்னு நம்ம அம்மாவங்க நம்ம அம்மாவுங்க ஏதாவ்து டார்ச் அடிச்சாங்கன்னா டார்ச் அடிச்சாங்ன்னா டார்ச் அடிக்கிறதுக்காக வேண்டிய அங்க நம்மள கூட்டிட்டு போறதுக்காக வேண்டி நிப்பாங்க
செரி
கூட்டிட்டு போறதுக்காக நிப்பாங்க அப்போ அத பாத்துட்டு அய்யோ ஒரு உருவோ நிக்கிதுன் சொல்லி பயந்து அடுச்சு ஓடி வருவோ
ஆ அதா அதா அது மாரிலா இப்பெல்லா வராது ம் நம்ம பிள்ளைங்கலா அப்டியெல்லா என்ஜாய் பண்ணவே மாட்டாங்க இல
ம் ஆமாமா அவங்கெல்லா இப்போ போன்ல மூழ்கிட்டாங்க
நம்ம என்ஜாய் பண்ண அளவுக்கு நம்ம புள்ளைங்க என்ஜாய் பண்லல
அவங்களுக்கெல்லா போன் தா இப்ப என்ஜாய்மெண்ட் போன்ல வந்துட்டு யாராது பேசுறத வீடியோ போட்றத ஆமா கட் வீடியோ போட்றது இதெல்லா பாத்து
ரீல்ஸ் பாக்குறது அப்பறொ அதுல உள்ள குட்டி குட்டி கதைகள் பாக்குறது அதுதா இந்த பிள்ளைங்களோட இப்ப வேல ஆ கரடி பொம்ம வந்து கத அந்த மாரி கதைகள பாத்து அந்த பொம்ம கதைகள பாக்க ஆரம்பிச்சிருச்சுங்க பிள்ளைங்க இப்ப அது இருந்தாதா சாப்பிடுவேங்குதுங்க ஆ
டிவியும் நமக்கு தரமாட்டாங்க போஃனையு நமக்கு தரமாட்டாங்க ஃப்ரண்டு வேணுன் கேப்பாங்க
ஆ மோட்டு பப்ளு அத போக்குறே இத பாக்குறேன்னு சொல்ட்டு நம்ளயு டிவி பாக் வுட மாட்டாங்க அவங்களே தா பாத்தீட்ருக்காங்க கொஞ்ச நேரொ கேப் கெடச்சா நம்ம சரி ஏதோ ஒண்ணு பா க்கலா அப்டின்னா பிள்ளைகள் விட்றதில்ல நம்மள பாக்குறதுக்கு
சேரி ஓ மாமியார்ல்லா நல்லா ர்க்காங்ளா
மாதிரி அவங்களா என்ஜாய் பண்ணிருக்க மாட்டாங்க நம்ம அந்த காலங்கல நெனச்சு நம்ம இப்ப சந்தோஷப்பட்டுக்க வேண்டியத்தா உம் அப்பறொ சொல்லுங்க தோழி
அப்பறொ நீங்க தா சொல்லணு ச மாமியார்லா நல்லார்க்காங்ளான் கேட்டே
நல்லார்க்காங்க சமச்சிட்டீங்ளா
ஆ மத்தியானொ சமைச்சாச்சுங்க சாப்டாச்சு இனி நைட்டுக்கு தா சமைக்கணு சாம்பாரெல்லா இருக்குது
உம் உம்
நைட்டு தோசையோ சப்பாத்தியோ எதாது செஞ்சுக்க வேண்டியதாங்க
சேரி சேரி நானு மாவட்டி வச்சிருக்கெ மாவிர்க்கு இட்லி வச்சுட்டு சிக்கன் கொழம்பிர்க்கு அத வச் சிக்கன் தா நைட்டுக்கு சட்னி கொஞ்ச வச்சுட்ட இல்லைங்களா தோழி சேரி தோழி நம்ம இன்னொரு இதுல சுவோ சரிங்களா தோழி வெக்கட்டுங்ளா ஆ சேரிங் தோழி ஆ